வணக்கம் தோழி எப்டி இரு கிங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே
சாப்ட்டிங்ளா
தா சாப்ட்டுக்கிட்டே இருக்கே நீங்க
இனிதா தோழி
இனிமேல் தானா
இனிமேல்தா தோழி இப்பதா மாமியா சமைச்சிட்ருக்காங்க
ஆ
இனிமேதா
ஓ நானுமே சாப்பாடு சாப்பல்ல அட காலைல ஏதோ கொலாப் புட்டுன் சொல்லி விக்கு விப்பாங்கல்ல
ஆ ஓ ஸ்ட்ரீட்ல கொண்டு வருவா ங்ளா
ம்
சரிங்க தோழி
அது எப்டின்னா தம்பிதா அடம்புடிச்சு எனக்கு வேணு வாங்க்குடு அப்டின்னா சாப்பறவனாட்ட கேட்டா வாங்கி குடுத்தா கடைசில சாப்டவே இல்ல
உங்கள சாப்ட வச்சுட்டா
என்னங்க
லாஸ்ட்டா உங்கள சாப்ட வெச்ட்டாங்க
ம் அதுதா
ஆமா நீங்க சாப்பிடறிங்க
உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் காலைல
காலைலா இன்னைக்கு பரோட்டா நாங்க ஹோட்டல் வெச்சிருக்கோ சோ பரோட்டா காலைல கொண்டுந்தாங்க எப்பமே தோசதா வரு இன்னைக்கு பரோட்டா கொண்டுந்தாங்க
ஓ பரவால பரவால
அன்னால வேலையெல்லா நம்மளுக்கு ஆ கண்டிப்பா கால்ல எப்பவுமே சிம் தோச தா இருக்கோம் இந்த போரோட்டா இருந்தனால அத்த குடுத்துட்டாங்க மதியான்த்துக்கு அத்த சமைச்சிருவாங்க நைட்டுக்கும் ஹோட்டல இருந்து பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் போரோட்டா அந்த மாரி ஏதாது வரு நால சப்பாத்தி
வீட்டுக்கு கொண்டு வரு கடையில இருந்து வீட்டுக்கு எத்
ஆம்மா நாங்க சொந்தமா கட வச்சிருக் கோ எல்லாருமே கடையில தா ஹஸ்பண்ட் பாரின்ல க ருக்காங்க அங்க இப்போ அங்க வார் நடக் னோனே இங்க வந்துட்டாங்க
ஓ செர் செரி உம் அதுதா கரெக்ட்டு நம்மளுக்கும் கொஞ்சோ பக்கு பக்குன்தா இருக்கு ல ஐயோ அங்க இருக்காங்களே என்னாதுன் தெர்ல சாப் இருக்காங்க இல்லையான் அது ஒரு கஷ்
ஆஹ் அது இந்த வார் முடிஞ்சதுக்கு அப் புறோந்தா தெரியாது இப்ப வந்து வார் டைம் போயிட்டு அப்புறோ நம்ம என்னாச்சோ ஏதாச்சோன் சொல்ட்டு பதறிட்டுதா இருக்கனு அதுக்கு ஒருக்கா இங்கயே இருக்கட்டு டா
ஆமா அதுதா அத சொல்லுங்க அதா கரெக்ட்டு அப்படித்தா இருக்கணு ம் நா எங்க வீட்டுல வந்து காலைல பூரி போட்டுந்த
அஹ் செரிங்க தோழி அஹ் கல்யாணோ முடிஞ்சிச்சா தோழி ஓ
கல்யாண ஆயிடிச்சி கல்யாண ஆயி எனக்கு அஹ் ஆமா என்னோட பைய எனக்கு ஒருப் பையருக்கா அஹ் அவனுக்கு இப்பதா அஞ்சி வயசு ஆகுது அதனால சரியான சேட்டேங்க அது வேணு இது வேணு ஆனா சாப்பறவனாட்டோ கேட்கறது ஆனா சாப்பறது இல்லங்க
ஓ வாங்கி வச்சி வேணா நம்பதா சாப் புடணு
ஆமா எப்டியோ எப்டின்னா வாய்ங் எல்லாரு வாங்குறாங்க நம்மளு வாங்கனு அந்த ஒரு எண்ணத்துல வாங்கறத் து பக்கத்துல வாங்குவாங்கல
சின்ன பசங்கப் பொருத்த வரைக்கு அப்டிதா நம்ப பசங்களுக்கு வாங்கறத நம்பதா வாங்கி சாப்டணு
ம் அப்டிதா இருக்கு என்ன பண்றது
கு
ம் எங்க அவிங்க என்ன தா பேசுவாங்க எங்க வீட்ல நீ அவ பேர சொல்ல சொல் சொல்லு வாங்கி நீ சாப்பற்ற அவனா சாப்பற்றா அது நமக்கு தெரியு அவ சாப்ட மாட்டிக் கெறானே
ஆ
ஆனா அவ ஏ நம்மல திட்றது அவம் பேஸ் சொல்லி நீ வாங்கி சாப்பற்ற
அப்டின் சொல்லிருவாங்க
ம்
ஓ அ அ மதிய என்ன ஸ்பெஷல் தோழி
ம் மதியு ஒன்னு இல்ல இன்னு இனிமே தா சமைக்கிணு ஆ சொல்லப்போனா காலைலே நாங் சாப்டதே பத்து மணிக்தா சாப்டோ நானு தம்பியு இன்னிக்கி எட்டு மணி வரைக்கு தூங்கிட்டங்க எந்திரிச்சி அப்புறோ தண்ணி வந்தது தண்ணிய புடிச்சிட்டு
இன்னிக்கி லீவா தம்பிக்கி
ஆ இன்னைக்கன லீவ் விட்டாங்க ஸ்கூல் லீவ் வுட்டாங்க அதுவு ஒரு வளா அளப் ப்ற பண்ட்டாங்க இவ என்னோட பைய
பசங்க இருக்க வீட்ல அப்டிதான
ம் எப்பயுன் நா தூங்கி எந்திரிச்சிட்டு எப்பவு போல பல்லு‌ வெலகிட்டு குளிச்சிட்டாங்க அப்பா குளிச்சாங்க வேலைக்கு போறதுக்காக இவனும் போய்டு குளிச்சிட்டு ஆ நார்மல் டிரெஸ்சே அ வீட்டுக்கு போடுவோல அந்த மாரி டிரெஸ் தா போட்டுந்தா ஆனா பேக் எட்த்து மாட் டிகிட்டு நா ஸ்கூல் போறே நா ஸ்கூல் போறே லீவுடா
போறது அவ்ளோ பிடிச்சிட்டா பையனுக்கு
ஆ அங்க இருக்கற மிஸ்ஸு ரொம்ப புடிக்கு அவனுக்கு மிஸ்ஸு பாக்கறதுக்காக தா மேக்சிமம் அவ போறதே
ஒ அதனால அந்த மாரி
ம் அவனே சொல்லுவா இன்னைக்கு எங்க மிஸ்ஸு வந்தாங்க மிஸ்ஸு டான்ஸ் பன்னாங்க எங்க மிஸ்ஸு வந்து எனக் கை குடுத்தாங்க ஸ்டார் போட்டாங்க அது வந்து அவனுக்கு அவ்ளோ ஒரு சந்தோசோ
அவனுக்கு வந்து அங்க இருக்க மிஸ்ஸ புடிச்சிட்டு அதனால அவ வந்து ஸ்கூலுக் போகத ரொம்ப விரும்புறா நம்மள்ளா போகக்கூடிய காலத்துல நம்மளா வந்து மிஸ்ஸ பிடிக்காம போ மாட்டோ பாதினாலு இங்க என்னனா உங்க பையனுக்கு மிஸ்ஜ பிடிச்சி செ அதுவரைக்கு நல்லது
ம் இல்ல இல்ல இப்ப எல்கேஜில சேந்த அதுனால புடிக்கு அதுக்கப்
ஆ அதுக்கப்பறோந்தான அடிக்க ஆரமிப்பாங்க மிஸ்ஸு
ஆ இப்ப கொழந்த அடிக்க மாட்டாங்க சும்மா வாய்ல மெரட்றதோட ச
ஆஹ் அவுங்க வந்து சாக்லேட் குடுக்குறது இந்த மாரி என்ன பண்ணுவாங்க
ம் அதனால புடிச்சிருக்கு சாருக்கு
இனி போக போக தெரியு
ம் ஐயோ ஆமயா அத நெனச்சா வேற பயமா இருக்குதுங்க எனக்கு
போயி தா ஆகணு ஒரு காலத்துல நம்ம போணோ ஆமா இனி அலனு பலத புடிச்சு வெக்கணு புடிச்சு வெச்சி போகலன்னா அதுக்கு ஒரு‌ இது கால்லயே ஸ்கூல் போமாட்டேன் அலனு
ம் பத்தாதுக்கு ஸ்கூல்லருந்து ஒரு ஃபோன் வேற வருங்க உங்க பைய அப்டி பண்றா இப்
ஓ இப்பவே அந்த மாரி பண்றாங்களா கே ஜி-லயுமே முன்னாடிலா டென்த் டுவெல்த் லதா ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உங்க பையன் இப்டி எப்டி மார்க்கெட்டுக்க போறான்னு தெர்ல நீங்கதா பாத்துக்கணு அந்த மாரி பண்ணுவாங்க இப்ப கே ஜி-லயே பண்ண ஆரமிச்
ஆமாங்க அவெ எப்டினா அவெ கிளாஸ்ல ஒரு பையன் எங்க என்னோட அண்ணா பையன வந்துட்டு என் பையன் வந்து மச்சா மாமா அந்த மொற வருல்ல மாமா மச்சா அப்டி கூப்ட்டு பழகிட் ட்டு ஸ்கூல் போனது யாரோ ஒரு பொண்ணோட அண்ணே
ம்
அவன் கிளாஸு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அண்ணன கூப்ட்டு அடே மச்சா வாடா அப்டின்னு பேசிருக்காணா
ஓ பாத்தீங்களா இப்பயே உங்க பையன் எப்டின்
ஐயோ எனக்கு அது வேற அங்க அவிங்க பாத்துட்டாங்க எனக்கு தெரியு க அவங்க பாத்து அதுக்கப்புறம் மெரட் டிருக்காங்க போல அப்டிலா பேச கூடாது அண்ணா சொல்ணு அப்டின்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் எனக்கு ஃபோனடிச்சு சொன்னாங்க இந்த மாரி உங்க பையன் இப்டி பேசுறாங்க அதெல்லா சொல்லக் கூடாதுனு சொல்லிக் குடுங்க அப்டினாங்க
சின்னப் பையன்டா என்னத்தடா சொல்லி கொடுக் க்க முடியு அவுங்களுக்
உம் அத கேட்டா அவுங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ம்ப டிசிஃப்ளினான ஒரு ஸ்கூலுங்க இப்டிதா பேசணு இப்டிதா இருக்கணு
நம்ம இங்க கூப்ட்டு அப்டி பழகிட்டு சின்ன பசங்க போக போக அப்பதான் அவங்க வந்து புரிஞ்சிப்பாங்க போக போக சொல்லி சொல்லிதான் அவங்களும் மாத்திப்பாங்க
உம்
ஆஹ்
அது என்ன ஒரு அவன் கிளாஸ் படிக்கிற பையனை கொட்ட இருந்தா கூட பரவாயில்ல அந்த பொண்ணோட அண்ணனு கூப்பருக்கானா எவ்ளோ திமுரு
பாத்துக்கோங்க உங்க பையன் இப்பவே எப்படின்ட்டு செம பேலேபாய்யா வர போறா போல
அய்யையோ அத நெனச்சாதா பயமா இருக்
யாரு பசங்க பொண்ணுங்களா இருந்தாலு பொண்ணுங்க நெனச்சா பயம் பையனா இருந்தாலு பையென நெனச்சு பயோ
ம் எத்தன பேரு வீட்டுக்கு வந்து சண்ட போட போறாங்களோ அது வேற
பாத்துக்கலா, ம் இன்னியு எவ்ளோ பாக்க வேண்டியது இருக்கு ஜஸ்ட் டிரெய்லர்
சேரிங்க
ம்
அப்படிதா இருக்கு போல எனக்கு
கண்டிப்பா போக போக அது எல்லாமே பழகிருவோ சிஸ்டர்
பழகிருமா
ஆமா தோழி பழகிறோனா இப்போ நமக்கு இப்ப பயமா இருக்கு, போக போக இதெல்லா ஒரு விஷயமாடா அப்படின்ற மாரி தோனிரும்
ம் அவ அவ் பண்ற சேட்ட பண்ணிக்கிட்டுதா இருப்பாங்க நமக்குதா அது பழகிரு
ஆமா அது கண்டிப்பாதா
ம், ம், ம் இன்னைக்கு வேற சார் வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க என்னோட பைய ஆ இல் இல்ல அப்படின்ட்டே க எதுவு இல்ல சாமி கடையிலயு இல்ல
கடையிலே ஐஸ்கிரீம் இல்ல
கொண்டுட்டுவல்ல அப்டின்னது என்னா பண் ட்டாங்க தயிர் டப்பா இருக்குல்ல பத்து ரூபா தயிர் டப்பா அது பிரிட்ஜில வச்சிருந்தே அவர் வந்து அத எடுத்து ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி அவனே ஸ்பூன் எடுத்து போய்ட்டாமா ஐஸ்கிரீம் சாப்புற சூப்பராருக்குமா அப்டிங்கிறா
பரவால்ல உங்குளுக்கு நெறயா ருபா சேவ் பண்றா சிஸ்டர் நெனச் பெருமப்படணு பையன் நெனச்சி ருபா எவ்ளோ சேவ் பண்றா உம்
அய்யோ அவேலு ஜூ ஏங்க பாக்குதாங்க சின்ன பையே
ஆனா வாளு பசங்கனாளுமே வாளு தா சிஸ்டர் நம்மோ வந்து எப்டி சொல்ல பசங்க வந்து அமேதியா இருந்தாலு ஏன்டா பை இந்த மாதிரி அமைதியா இருக்காங்கன்ற இந்த மாரிருக்கும் போது நம்ளுக்கு கொஞ்சொ என்டர்டேமனாருக்கு நேரம் போறது தெரியாது கொஞ்சொ நல்லாருக்கு லீவாருக்கும்போது
ஆஹ் அனா அதுவும் நம்மோ ஒரு வேலையாருக்கும் போது வந்து நம்ள தொல்லப் பண்ணுவாங்க பாரு அப்பதா எனக்கு இருக்கத காண்டாகு
பண்ண மாட்டாங்க நம்முளுக்கு நம்மளுக்கு டைம் பாஸாகணு நம்முளுக்கு நேரம் போகுது தெரியாமருக்குணு இந்த மாரிருக்கும் போது நம்ளுக்கு மைண் ஸ்ரெஸ்ஸா இருந்தாலு அதுலந்து கொஞ்சொ ரிலஃப் ஆகலா
ஆமாங்க அது வேணா உண்மெதா எனக் கு வந்து எப்பினா வீட்டுப் பிரச்சன ஒரு பக்கோ இரு ந்தாலு எனக்கு என்னோட பையன பாத்தன்னா சால்வ் ஆயிரு
நல்லது
உம் ஏதாவ் ஒண்ணு பண்ணு நா சோகமா இருந்தா அவனுக்கே தெரீதுங்கெ அஞ்சி வயிஸ் கொழந்தைக்கு தெரீதூ ஏமா சோகமாருக்க என்னா ஆ சு அப்டின்னு என்ன கேக்குறாங்க
உம் பசங்கள்க் தெரியோல அம்மா ஏ இப்டி இருக்காங்க அம்மா இப்டி இருக்க மாட் டாங்க எதுனால இப்டி இருக்காங்க இந்தெ மாரி தோணுல்ல
சார் ஆனா இது சரியானா ஆளுங்க பச்சோந்தின் சொல்வாங்களா அந்த மாரிங்க எப்டின்னா நா இருந்தனா எனக் சப் போட்டா பேச் வா அனிகி அப்பா வந்தாங்கன்னா அவைங்க அப்பாக்கு சப்போட்டு
உம் இப்பொ உள்ள பசங்குளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது தோழி யார்ட்டம் ஐசு வெச்சா நம்மளுக் எதாவ் நடக் கு சொல்லி தெரிஞ்சுரு அனால அவுங்க நேத்து நேரோன்ற மாரிதா இருப்பாங்கெ சொல்லப்போன நான் னே அப்டிதா எங்க அப்பாக்குனா அப்பா கிட்ட போ அம்மான் னா அம்மா கிட்ட போவே எங்க அம்மா சொல்வாங்க கல்யாண முஞ்ச பெறகு இப்டிதான இருக்காங்க எ ஹஸ்பண்ட் கேக்கவே மாட்டாங்க அம்மா அப்பா வீட்டுக் போனா அம்மாப் பகயெல்லா இன்னு சின்ன பிள்ளையான்னு கேப்பாங்க ஆமா இப்பவுமே சின்ன பிள்ளைதா அப்டி
உஹ்ம்
இங்கேயுமே அப்டி பழகிட்டா மாமனார் மாமியார் அவங்க சாப்புடும் போது ஊட்டி தருவாங்க சாப்பிட்லனா ஊட்டி தருவாங்க
உஹ்ம்
அதனால எனக்கு அவங்க சொல்லுவாங்க ஏ எ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அவ வீட்ல இது பண்ணது இல்லாம நீங்கதா அவள கெடுத்து வச்சிருக்கீங்க அப்டின்ட்டு
இல்ல அதுக்கா பரவாயில்ல அது ஏன்னா நீங்க வந்து பெரும பட்ணு பரவாயில்ல உங்களுக்கு இந்த மாரி ஒரு நல்ல அம்மா அப்பா கெடச்சிருக்காங்க நல்ல ஒரு மாமியா
ஆஹ் அதுல எல்லா குடுத்து வச்சிருக்கோ நல் அதோடய நல்ல ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்குட்ட நெக்கா லவ் பண்ணும்போதே இப் டி இருந்தாங்களோ அதே போலதா இப்போவு நம்ம எவ்வளவுதா சண்ட போட்டாலு நம் ஹா அவுங்க செரிமா செரி போட்டோம் அந்த மாரிதா போய் ஆகணும்
ஓ மெச்சூருவ எத்துக்கறாங்க பரவால்ல
கெடையாது அவ்ளவுத்துக்குெல்லாம் ரொம்பன்னு சொல்ல முடியாது எப்டி சொல்ல ரொம்ப லா அ ஆ ப்ராப்ளம்ஸ் சொராது அவுங்க புரிஞ்சுப்பாங்க இந்த மாரிதா அ புச அ வீட் வீல ஓவ செல்லும் ஒரே பொண்ணு
தெரியுலா அதனால அவுங்களே புருஞ்சிப்பாங்க ஓகே நம்ம எதவும் சொல்ல முடியாது இப்பதான் ப்பா சொன்னானா நம்பளுக்கு தா எதுன்னு சொல்லிட்டு அவுங்களே புரிஞ்சுப்பாங்க
பரவாயில்லங்க தோழி நன்றி தோழி உங்கள்ட்ட பேசினது மிக்க நன்றி
உம்க்கந்தி ஜோலியா அடுத்த அலைக்புள்ள சந்திப்போ நு
ஆ கண்டிப்பா தொழி